கேக்குதா
ஏ கேக்குது ம் கேக்குது சாப்ட்டீங்களா
ஆ இப்பதா சாப்ட தோச சாப்டோ
ஒ நா இப்பதா சாப்ட்டே இருக்க
என்ன சாப்பாடு
சாம்பார் சாப்பாடு
என்ன காய் போட்டு
பொடலங்காய் புடிக்காது எனக்கு
பொடலங்கா போட்டு சாம்பாரா
ம்
ஆ நா இது வரைக்கோ நாங்க செஞ்சதே இல்ல
பொடலங்கா போட்டு சாம்பார் வெப்பாங்களே
அப்டியா எங்களக்கு தெரியல
ஓ
பொடலங்கா போட்டு சாம்பார் அப்பளோ வச்சுட்டாங்ளா வற்த்வெச்ட்டாங்ளா
அப்புளோ வேண்டான்டே வற்க்றேன் சொன்னாங்க
அப்பற வெறு சாம்பார் மட்டு போதுமா
ஆ போது
என்னாலதா ஒரு ஒட்டுக்கா இல்லாம சாப்டவே முடியாது
சாம்பாரு சாப்ட்டு இப்டியப் பழகிட்டே எப்பயாது தோன்றப்பதா சாம்பார்லா சாப்புடுவ
இல்லேனா என்ன சாப்
இல்லேன்னா அதுவுமே வெக்காம அப்டியே சாப்ட்ருவ
வெறு சாத மட்டுமே வா
வெறு சாதோ இல்லைங்க குழம்பூத்தி சாப்ட்ருவ
அதா கொழம்பு ஊத்தி தொட்டுக்கல்லாம
ஆ
செர் செரி நீங்க சமைக்க தெரியுமா உங்ளுக்கு
உ ஓரளவு
என்ன சமைக்க தெரியு என்ன ஸ்பெஷல் தெரியு
ம் சிக்கன் பிரியாணி கிரேவ் அப்புற கிரேவி
செரி கிரேவி சொல்லுங்க எப்டி செய்ணுன் எனக்கு
பஸ்டு ஆயில் ஊத்திட்டு வெங்காய தக்காளி போட்றணு
வெங்காய தக்காளி ஆ
இஞ்சி பூண்டு பேஸ்டு போட்ணு
செரி இல்ல வெங்காய தக்காளி இல்ல இல்ல ஒர் நிமிஷ இருங்க ஆயி